வணக்கம் தம்பி ஆ ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க மார்னிங் ஒரு பேட்சு ஈவினிங் ஒரு பேட்சு இருக்குங்களா
ஆமா ஆமா ஆமா நீங்க பேஜ் வீடியோல பாத் அந்த மாரியு இருக்கும் இன்ஜினியரிங் ஆனா வந்து ஈவினிங் வரி இருக்கும்
ஆ
மெட்ராஸ் யூனிவர்சிட்டில போட்லானு இருக்க
யூனிவர்சிட்டினாலயே உங்களுக்கு நல்லா இருக்குமே
அது வந்து இப்போ நாமளா இப்ப வ இப்ப வந்து பிரைவேட் காலே வச்சுகயேன் அந்த யூனசிக்கு ஆ யூனிவர்சிட்டி உள்ள அந்த மாரி அந்த காலேஜ்ல வரும் நா வந்து டேரக்டா அந்த யூனிவர்சிட்டிலே போடுறேன்
செரி செரி நா பாத்தீங்கன்னா இது மெட்ராஸ்ல தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி தெரியுமா உங்களுக்கு
தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்க எங்க இருக்கு சென்னைல ஒர்க்கம்ன எந்த யூனிவர்சிட்டி
சென்னையில தா நானு நா படிச்சது பிஏ தமிழ் படிச்சிருக்கேன்
அது கரெக்டா எந்த லொகேஷன் சைதாப்பேட்ட ஓகே ஓகே
ம் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி நா சாஜ எனக்கு தெரியாதே சைதாப்பேட்ட மட்டுந்தா எனக்கு தெரியும் ஆ
ஓகேங்க ஓகே நீங்களும் இப்ப வந்து இங்க ஸ்டே பண்ணிதா படிச்சீங்களா வந்து
ஸ்டேலா பண்ல ஆன்லைன் ஆனா ஒரு டைம் வந்தே நா இதுக்கோசரோ வந்
எதுக்கொசரம் ஆ ஓகே ஓகே நீங்க அத விட ஆன்லைன நோட் பண்ணி போட்ருப்பீங்க போல நீங்க
ம் ஆன்லைன்லயே நா அத பண்ணிட்ட ஆன்லைன்ல எப்பொழுதுமே கிளாஸ் நடக்கும் அப்ரோ பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எல்லாம் குடுப்பாங்களா அசைன்மென்ட் ப்ராஜெக்ட் இது எல்லாமே நம்ம பண்ணி அனுப்பணும் நானு எக்ஸாம் பாத்தீங்கன்னா கா கரூர்ல எழுதனே
ஓகே ஓ நீங்க ட்ராக்டர் வந்து எழுதல அப்போ
ஆ ஹே இதுக்குன்னு தனிப்பா குட்டி குட்டி பிரான்ஷ் இருக்கு
ஆமா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு காலேஜ் ஒன்னு
ஒவ்வொரு காலேஜ் இருப்போம் நான் இங்க கரூர்ல வந்து ஒரு ஒரு காலேஜ் இருக்கு அரசு காலேஜ்ன்னு அங்க வந்து நான் எக்ஸாம் செம் எல்லாம் முடிச்சுட்ட
ஓகே
சர்ட்டிபிஃகேட் மட்டு நானு ஆன்லைன்ல வாங்கி இதுல வந் து வாங்கிட்டே சென்னை ஓபன் யூனிவர்சிட்டில வாங்கிட்டே ஆ நா காலேஜ்ல கேட்டு பாத்தே தருவாங்ளான்னு அவுங்க தர மாரி எனக் தெரியில அதனால நா டைரக்டானவே வந்து அங்க வந்து வாங்கிட்டே
ஓகேங்க ஓகேங்க எதுல வந்திங்கன் ட்ரெயின்ல வந்தீங்களா
ம் ட்ரெயின்ல இல்ல ஃப்ளைட்லதா வந்தே சேலம் டு சென்னை
ஓகே ஓகே நீங்க அதிகமா ஃபிளைட்ல டிராவெல் பண்ணுவீங்ளா
இல்ல இல்ல நா அதிகம்லா பண்ண மாட்டே இதா ஃப பண்ணிருக் க்கே பண்ணிருக்கே இது ஃபஸ்ட் டைம் பாத்தீங்னா நானு சேலம் டு சென்னை வந்தே அதா எனக்கு ஃபஸ்ட் டைமே ஃப்ளைட் அனுபவ ஆ ரிட்டன் போகைல கார்ல
ஓகே கார்னா யாரோட கார் கேஃபா
இல்ல இல்ல மாமாவுடைய கார் அது
ஓகே அவுங்க எங்க இந்தாங்க
அவுங்க சென்னைலதா இருக்காங்க
ஓ ஒங்க ரிலேட்டிவ் வந்து சென்னைல இருக்காங்ளா
ஆம்மா
அப்ப நீங்க வந்து பத்துருக்லா படிச்சிருக்கலாம்ல
உம் என்னதா இந்தாலு நம்ம பூமி மாரி வராதுல்ல
இல்லங்க இப்ப சென்னை வந்து நெறையப் பேர் வர்ணுன் சொல்ட்டு ஆச படுவாங்க இல்ல அதுவே ஒரு வாய்ப்பா உங்களுக்கு இருந்துருக்குலா அதுக்கு சொன்ன ஒங்க ரிலேட்டிவ் யாரோ இருக்காங்கன் சொல்றிங்கில்ல அதுக்கு இல்ல இங்க நெறைய எட இருக்லா சுத்தி பாக்கற அதுதா சொல்ற நானு உங்க இங்க வந்து படிச்சிருந்தீனா அந்த இடத்தெல்லா கொஞ்ச சுத்தி பாத்து
சுத்தி பாத்திந்திருக்லா ஆமா வுடுங்க சென்னை மாப்பிளையா பாத்து கல்யாண் பண்ணிற வேண்டிதா மோஸ்லி இப்பலா கல்யாணம் பண்ண எல்லா பசனங்ளுமே சென்னைலதா வேல செய்துங்க இல்லைங்ளா
இல்லங்க சென்னைல இப்ப நெறைய கம்பெனி வந்துல அதனால வந்து எ அவுங்க வந்து எந்த ஊரா இந்தாலு சென்னைல வந்து ஸ்டே பண்ணி சென்னைலந்து படிக்கிறாங்க அத்னால் தாங்க சென்னைல வந்து இப்போ அந்த பொங்கல் டைம் வந்து செம்ம கூட்டமா வரு து எதாச்சு பாக் ஃபெஸ்டிவல் டைம்னா நா ஏங்க சென்னைக்கு போ ஏ சீ நா ஏங்க பஸ் ஏறி போப்
ஓயோ கரெக்ட் இல்ல நீங்க நேட்டிவே சென்னைதான ஆமாமா
ஆனா ரொம்ப கஷ்டங்க அந்த டைம்லலா ஃபங்க்ஷன் டைம் அய்யய்யோ நீங்க அன் ரிசர்வ் பண்ணி வச்சிந்தா கூட அந்த டிகடு கெடைாதுங்க அந்த மாரி இருகுங்க
அ ஆமா இங்க கோயமுத்தூர்தா நாட்பொழுதிக்கு இருக்கே ஸ்டே பண்ணிருக்கே
உம் மேக்சிமன் கோயம்புத்தூரு ஈரோட் சேலம்
நானும் பொங்கல் டைம் நா இங்க வந்து ஒன் இயர் ஆயிர்ச்சு கோயம்த்தூர்லதா இருக்கே பாத்தீங்கனா தென் எப்புடி போறதுனே தெரியாத லெவலுக்கு நா இருக்கே இப்போ பொங்கல் இதுலா போ ஆ நா கோயம்த்தூர்லதா இருக்கே ஒன் இயர் ஆயிர்ச்சு நா வந்து
ஓக்கே ஓக்கே கோயம்பத்தூர்ல ஒரு நெறைய பேர் படிப்பாங்க ஏனா அந்த அந்த எடத்துல வந்து கொஞ்ச காலேஜ்னா நெறைய இருக்கு அதுவு சென்னை மாரிதா கொஞ்ச பெருசான எடந்தா
ஆ இங்க அக்ரி யுனிவர்சிட்டி எல்லாமே யுனிவர்சிட்டியாதா அதிக இருக்கு
அது எதோ ஊரு அந்த அக்ரி கா அது என்ன காலே என்ன ஊர் அது அக்ரி காலேஜ் இருக்குல புதுக்கோட்டை நெனைக
இருக் புதுக்கோட்டைலா இல்ல போத்தனூறோ என்மோதா போத்தனூர் வால் இது மருதமல போற லைன்லருந்து லெஃப்ட்டு திரும்பணு
அப்டின் இல்ல என்னோட இங்கிந்து எங்க ஏரியா பைய ஒருத்த வந்து அங்க கோயம்புத் அங்க புதுக்கோட்டைலந் அக்ரி படிச்சா
அஹ் அக்ரி காலேஜ் இங்க சென்னையில கோயம்புத்தூர் வந்துந்தா படிச்சாரா
ஆமா ஆமா இங்க வந்து சென்னையில வந்து அக்ரி வந்து அவ்ளவா இருக்காது
ஹ் ஹ்
படிச்சான் ஆ
ஷூட்டிங்லாம் இங்க நிறைய நடக்கும்
ஆஹ் அது வந்து கொஞ்சம் கிரீன் ஏரியா இருக்குங்க அ எல்லாமே கோயம்புத்தூரு எப்பவுமே அதனால நம்ம சூட்டிங் நடக்கும் சென்னையில கூட இங்க நடக்குங்க ஆனா வந்து என்னன்னா டிராபிக் ஆயிடும் வெருப்பா இருக்கும் அவங்க அவங்க அவங்க வந்து போக வீட்டுக்கு போக அப்படி இருப்பாங்க ஆனா ட்ராபிக் ஆயிடும்
அங்கெல்லாம் டிராபிக் ரொம்ப அதிகம் இல்ல
ஆமா நைட்ல எல்லாம் வந்துட்டீன்னா அவ்வளவுதான் கரெக்டா ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் பா இருக்கும் இல்ல இந்த வந்து மெட்ரோ வேர கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா ஒர்க் போயிட்டு இருக்கா அவள தான் அந்த பாதி ரோடு அதுவே இதுவாயிடும் அ தம்மத்தோண்டு ரோட்ல வந்து மூனு அடி போவும் அவ்ளோ வண்டி
உம் ம்
அந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்சன் எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்த வந்து அந்த பெரிய மெட்ரோ கட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் முடிஞ்சுச்சுனா வந்து இதுக்கு மட் டிராபிக் அவ்ளோ இருக்காது சொல்றாங்க பாக்கனு என்னன்னு தெரியல இல்ல ஆமாங்க நிறைய இடத்துக்கு மெட்ரோ போதுல்ல இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க அவுங்க பீச் மெட்ரோ வருது இப்போ
உம் உம்
கரெக்டா பீச் ஒட்டியே
பீச் ஒட்டி ஏ ஆஹ்
இப்போ அந்த மெயின் ரோடு இருக்குல எப்டி பக்கத்துல இல்ல நீங்க அந்த பார்கிங் இருக்கும்ல்ல
உம் உம்
அந்த சைட்ல வந்து மெட்ரோ வ
மெட்ரோ பரவாயில்ல அப்படி வச்சுட்டாங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல
ஆமா ஆமா அதுக்கப்புறமா கொஞ்ச இதுவாய்டுங்க சென்னை ஆல்ரெடி கொஞ்சம் டெவலப்ல தான் இருக்கு
அதிகம் பஸ் இதெல்லாம் ஏர்ரதோட ட்ரெயின்லதான் நிறைய பேரு டிராவல் பண்றாங்கல்ல
இப்போ நா பன்னிட்டாங்கானா எல்லாரும் வந்து உஷாரா நா பண்றாங்கன்னா டிராப்பிக் ஆய்து சொல்லிட்டு ட்ரெயின்ல பஸ்ல போய்ட்றாங்க
ஆஹ்ஹ் டீ நகரா
டீநகர்லாம் சம டிராபிக்கா இருக்கும் நைட்லலாம்
அங்க பச்ச சிங்க்கு வந்திருந்தேன் ஒரு நாளு அங்க ஆ சால்ணா எல்லாமே கொஞ்ச ரேட் கம்மியா தான் இருந்துச்சு
ஆமா டீ நகர் பாத்தீங்கன ட்ரெஸ் பேமஸ்ங்க டீ நகரு எது தெரியுமா டீநகரு வன்னாரபேட்ட எல்லாம் கொஞ்ச டிரெஸ்க்கு ஃபேமஸ் ஆன ஏரியா
ம்
ஃபுட்டு பேமஸ்ன வந்து அண்ணா நகர் ஐசோசு பீச்சி இங்கெல்லா கொஞ்சோ முட்ட நல்ல ஃபுட்டு நல்லா இருக்கு ஃபுட்டு மீன்ஸ் இந்த வெறு அந்த இது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாரி இருக்
ஆஹ் ஆஹ்
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப் போனுனா வந்து சென்னை தாங்க பெஸ்ட்
ஆ
நெறைய இருக்கு நல்லாதா இருக்கு
அப்றோ வேற் ‌ என்னது
புரில ஹலோ ஹலோ கேக்குதுங்களா என்னாச்சு திரும்பவு ஹலோ ஹலோ என்ன ஆச்சுங்க ஹலோ டவர் கெடக்கலையா ஹலோ இருக்கீங்களா என்னாச்சு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ இருக்கிங்களா ஹலோ ஹலோ உங்களுக்கு டவர் கெடைக்கலனு நெனைக்குற அநேகமா தெரிஞ்சு பாருங்க கொஞ்சோ ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
டவர் கெடக்கலையா உங்களுக்கு
இல்ல இல்ல ஒரு கால் வந்துது நா கால் வந்துதா அதனால உங்களுக்கு கட்டாயி கேக்காம இருந்திருக்கு நெட் இல்லாம இருந்திருக்கு கட் பண்ணி உட்ட
ஓகே ஓகேங்க
உம்
அந்த இப்ப நம்ம ஃபுட்டு்ல சாப்ட போனா வந்து நல்லா சாப்ட்லா அது ஸ்நாக்ஸாவே ஃபுல்லாயிடுங்க அந்த மாரி இருக்குங்க டிஃப்ரெண்டா இருக்கு சாப்ட்டுருக்கே மாட்டிங்க அந்த மாரி வேஃபர்லே ஆமா ஆமா வேஃபர்லே டிஃப் ரேட்ல கம்மிய தாங்க இருக்கு இப்போ நீங்க ஒரு அஞ்சு பேரு வந்தீங்கன்னா ஒண்ணு வாங்கி அப்டே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பலா அந்த மாரி ஆமா கம்மியா இருக்கு ஓரளவுக்கு கம்மியா அண்ணாநகர் போனீங்கன்னா கொஞ்சோ ரேட் அதிகமா இருக்கு அனா நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு
ஆனா சென்னை வந்தா யாரா இருந்தாலு பொழச்சுக்கலான் வாங்க இல்லைங்களா
ஆமா சென்னை வந்தா யார் இருந்தாலு பொழச்சுக் ஆமா சும்மா
ஆஹ் எல்லாத்துக்குமே அங்க வேக்கண்ட் இருக்கு அப்டின்னாய்ங்க ஆனா நம்ம பசங்கங்களுக்குதா மூள வேல செய்ய மாட்டிக்குதுல போயிட்டு போயிட்டு வந்தறாயிங்க
ஆமாங்க அதல்லா கரெட்டா வந்து யூஸ் பண்ணிக்க மாட்றாங்க
இவுங்க போய் இருக்கற எடம்லா கொஞ்சோ கிராமமா போய்க்கிறாய்ங்க சென்டர் ஆஃப் த சென்னை போனோம்னா ஓரளவு க்கு நம்ம பாக்கலா
ஆமா சென்ட்ர் ஆஃப் சென்னைல நீங்க ஸ்டே பண்ணீங்கனா எல்லாத்துக்கு ஒரு ஒரு நாள் ஒரு எடத்துக்கு போலா எல்லாமே பக்கத்து பக்கத்துல தா எல்லாமே ஈ ஸி தாங்க எல்லா ஒரு மெட்ரோ ஏறினிங்கன்னா பக்கத்துல இங்கிருந்து அங்க வந்துருவோ அவ்ளோதா அந்த சென்டர்ல வன்டிங்கன்னா போது சென்டர்ல இருந்து எல்லா எடத்துக்கு ட்ரெயின் போவு பஸ்ஸு போவு ஈசிதா அப்போ இப்பொ ஒரு புதுசா ஒரு இது பண்ணியிருக்காங்கங்க ஒரு பஸ்ஸு ரெட்ரோ மாரி ஒரு பஸ்ஸு இருக்கு ரெட் கலர்ல அத வந்து ஒரு நா ஒரு நாளைக் வந்து இவ்ளோதான் சொல்ட்டு அமௌண்ட்டு நாலைன்லயே புக் பண்ணிர்னோ ஃபஸ்ட்டே புக் பண்ட்டு அதுல வந்தீங்னா போது ஒரு நாள் ஃபுல்லா சென்னைல இக்குற ஹெட் ப்ளேஸ் எல்லா டூரிஸ்ட் இது சுத்தி காமிச்சிருவாங்க
ஓ ஓகே ஓகே
ஆ நல்லா இருக்கு அந்த பஸ்ஸே கொஞ்சொ சென்ன அதா பக்கத்து பக்கத்துல்தா இருக்கு மேக்சிமம் வந்து
ம் ம் அங்க இந்த தனுஷ் வீடு இந்த வீடல்லா இரு க்குல்ல ஜெயலலிதா மா வீடு போ என்ன போஸ்டோ காடனா
ஆஹா ஐ எ சொல்வாங்களே
எதோ போஸ்டோ காடனா என்னமோ சொல்லுவாங்க போயிருக்கீங்ளா
இல்லங்க அந்த அஃபைல்லா போனதில்லங்க நான்
உங்களு அங்க இருக்கந்து உந்து ஆ அங்கல்லா உள்ள இப்பல்லா விட்றாங்க அப் அ போயஸ் காடன் எஸ் கரெக்ட்டு
இப்பல்லா விட்றாங்க உள்ள எல்லா வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துல வ அங்க போலா ஆனா உள்ள
ம் இப்பல்லா விட்றாங்க உள்ள எல்லா விர்றாங்க உள்ள வரைக்கு உள்ள எல்லா விட்ல மாட்டாங்க வீட்டு வெளிய யா
ஆ வெளிய ஆமா சேர் பாக்கலா ஆனா வந்து உங்க அதிஸ்டொ வந்து அவுங்க நீங்க இருக்கம் போது வெளிய வந்தாங்கன்னா ஆ அப்ப ஒன்னா ஃபோட்டோ எடுத்துக்லா
ம் ம் சாமா இவங்க தனூஷ்
அங்க எங்கயாச்சு அவ்ங்க இருப்பாங்க வெளிய எங்கயாச்சு இருப்பாங்க அந்த மார்தா இருப்பாங்க மோஸ்ட்டா
அங்க இ ஜெயலலிதா அம்மா வீடு கூட நல்லால்ல இருக்கற்லே அங்க அழகா இருந்த வீ டு வந்து தனுஷ் வீடு மட்டுந்தா நல்லா இருந்துச்சி ஆர்க்கிடெக்சர் ஒர்க்கோட பொய் அங்க பாருங்ளே அக்கா இது கண்ணாடிக்குள்ள காரு வச்சிருக்காரு ம்
நீங்க எப்டி பாத்தீங்க எப்ப போனீங்க ஓ அங்க போய் பாக்கணு சொல்ட்டு போட்டுட் போனீங்களா
இல்லல்ல நைட் டைம்ல தூக்கொ வர்ல எங்கயாது சுத்துணுன் சொல் ட்டு வண்டி எடுத்துட்டு கெளம்பிட்டோ அப்டிங்கெய்ல இவங்க வீடெல்லா போய் பா